என்ன பண்ற
ம் நா சும்மாதா இருக்கே நீ என்னப் பண்ற உ சமச்சு எல்லாம் ஆச்சா ஆ இன்னிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்புட்ல
ஏ
அ அது அப்டிதா நா டெய்லியு பிரேக்ஃபாஸ்ட் இதா பண்ணிட்டுருக்கே
ஏ அப்டி பிரேக்ஃபாஸ்ட்டு தானே மெயினு
மெயின் தா நா எந்திக்கர்ந்துக்கே லேட் ஆகுதுல அப்டியே சேத்தா லென்த்
செரி செரி டீ பிஸ்கட் ஆச்சோ சாப்புட்றுணோல
ஆ டீ வந்து செஞ்சே நா கொஞ்சோ வந்து சுகர் ஜாஸ்தியா ஆயிருச்சு ஆ அப்டியே வெச்டே குடிக்கவே முடியுல
சரி செரி கொஞ்சோ மில்க் ஆட் பண்ணிருக்ணோ அதுல
மில்க்
ம் இல்ல பேலன்ஸ் தயாரிப்போல அதா சொன்னே
ம் ஆ மில்க்கு ஆட் பண்ண சொன்னியா
ஆமா ஆமா
அது வேற தனியா போய் பண்ணணோல திருப்பி போயிட்டு ஆட் பண்ணிட்டு அந்த டீ பவுடர் அந்த டீ தூள் கூட போட்ணோ
செரி செரி மதியானோ
மதியானோ தெரில இதுக்கு மேலதா போய் சமைக்கணோ என்ன சமைக்குறதுன்னே
ஐடியா இல்ல சேரி
ம் ஆமா நீ என்ன சமைக்க போற
நா நேத்து பிரியாணி செஞ்சேல அதா இருக்கு
பரவால்லையே பிரியாணில்லா செஞ்சியா அத நேத்து இப்போ நேத்து ஆப்டர்நூனா இல்ல நைட்டா
நேத்து ஆப்டர்நூன் தா ம் இது சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னு நல்லா இருக்கு நெக்ஸ்ட் டே தா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு
ம் ஆமா ஆமா நெக்ஸ்ட் டே வச்சு சாப்ட்டா நல்லா
ஆமா ஆமா அதா மத்தியான வந்து இருக்கு நைட்டுதா எதாச்சு செய்யணு
ஆமா நைட்டு எதாச்சு செஞ்சுக்குவ ரொட்டி இல்ல தோசா அப்றோ ஏதாச்சு ருக்கும்
ஆமா அதெல்லா செய்யணு அப்புறோ
அப்றோ என்ன
எப்டி இருக்கு இன்னைக்கு கிளைமேட்டு
கிளைமேட் இன்னைக்கு கிளைமேட் நல்லாருக் சூப்பரா இருக்குல வெயிலாவு இல்ல மழையு இல்ல அப்டியே மாட்ரேட்டா
இங்க இருந்துச்சு மழை சும்மா தூரலா இருந்துச்சு
உம்
ம் அங்க சேரி சேரி இனிமே பெய்யுன்னு நெனைக்கிறே
ம்
இதுல
ஆ ஆமா
ம் அப்புறோ திடீர்னு சேஞ்ச் ஆகுது பாரு கிளைமேட்ல
ம் ஆமா ஆமா கரெக்ட் தா நா வந்து காலையில எஞ்சு பாக்குறே ஆமா கிளைமேட் சேஞ்ச் தானே சொல்றாங்க
சொல்லவு போய் வாங்குறீங்க
குளோபல் வார்மிங் வந்து எர்த் வந்து ஹீட் ஆகுறது ஆமா என்ன ஸ்கூல் பஸ் வந்துட்டு என்ன இப்டி பண்றாங்க
மறவ மறந்து போச்சி
ம்
ம் ஆமா ஆமா ம் இல்ல இல் நிஜமா புறே கிராமத்து புள்ள நாங்க
ம் காலேஜ்ல எல்லா வ காலேஜ்ல எல்லா வருமே இது குளோபல் வார்மிங்க இ வி எஸ்
ம் அது எ எப்போ படிச்சிப் போனே நாங்க
ம்
சும்மாக்கதைதா எழுதுவோ
அது கூட நம்ம காப்பி பண்ண ஞாபகோ இருக்
ஆமா ஆமா ஞாபக இருக்கு ம் ஆமா
ஆமா அதெல்லா ஒரு டேஸ் இல்ல
ம்
ம்
அப்புறம் அது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு தா அப்டி பண்ணோல்ல
ஆமா ஆமா அதுக்கடுத்து நம்மளே ஆமா என்னென்ன தெரியுமோ அத மட்டு எழுதிட்டு வந்துருவோ நம்ம ம் ஆமா ம் அப்புறம்
எங்கையும் போலையா இந்த கிளைமேட்ல
ஆஹா எங்க டைமே கிடைக்க மாட்டேங்கிது நா வேற ஒரு ட்ரெஸ் தைய்க்கணும்னு இருக்கேன் ரெண்டு டிரஸ் வேற ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கு
யாருக்கு உனக்காகவா
ஆ ஒரு ட்ரெஸ் எனக்கு இன்னொன்னு வந்து என் தங்கச்சிக்கு ஆல்டர் பண்ணணும் உம் இல்ல வாங்னது
உம் உம்
உம் மதியம் மணி இன்னைக்கு ஈவினிங்குள்ள பண்ணிருன்னும் கா காட்டன் மாத முடியாது காட்டன் ஆமா காட்டன் தான் காட்டன் மாதிரி இல்ல காட்டனே தான்
காட்டன் சேரி சேரி என்ன சுடிதாரா
ஆமா சுடிதார் தான் இந்த இப்பல்லாம் பெஸிவல் பெஸ் அது இன்னும் நா ட்ரை பண்ணல
சேரி சேரி
ம் எங்க எனக்கு டைம்மே கிடைக்க மாட்டேங்குது இப்ப வேற நைட்டு வந்து என் அண்ண வந்துருவான் ஊர்ல இருந்து அப்ப எதுவுமே பண்ண முடியாது அதுக்குள்ள சீக்கிரமா முடிச்
ம் என்னன்னமோ கொண்டு வருவாங்களே உங்க அண்ண தங்கச்சிக்காக இல்ல இல்ல இந்த வாட்டி கொண்டு வருவா பாரு உம் எத்தன நாள் ஆயிச்சி போய்
ஆ போன சாட்டர்டே சாட்டர்டே நைட்டு
ஒன் வீக் ஆயிச்சா
நேத்து மண்டேதான் வருவேன் சொன்னான் என்ன திடீர்னு வந்துட்டன் வந்துட்டேன்னு சொல்றான்
சேரி சேரி
உம்
அப்புறோம் ஜாப்காக தான போனாங்க
ஆமா ஜாப்
கிடச்சுச்சா ஜாப்பு
இல்ல ஜாப்ன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாச்சு உம் இல்ல ஒருத்தர் ஆமா அந்த நாள்க்கு முடிக்கிறதுக்குள்ள
உம் சேரி சேரி ஓகே
அவுங்க எல்லாம் ஜாலியா ஃபன் பண்றாங்க நம்ம பாரு வீட்லேயே கெடக்குறோம்
பாய்ஸ்னா எப்பவுமே என்ஜாய்மெண்ட் தான்
ஆமா ஆமா இப்ப வரைக்கும் தான் அவுங்களுக்கு என்ஜாய்மெண்ட் எல்லாம் இருக்கும் ஃபேமிலில்லா வந்துடுச்சுன்னா அவுங்களுக்கும் இதே தான்
ஆமா ஃபேமிலி மென் ஆயிருவாங்க
ஆமா ஆனா நம்மளுக்கு எப்போதுமே ஃபேமிலி கேர்ள் தா ஆமா உம் கரெக்ட்டு தான்
டேஜ்சு தான் நம்பளுக்கு
ஆமா ஆமா
சில கேர்ள்ஸ் இருக்காங்க என்ஜாய் பண்றாங்க
ஆஹ் சில ஃபேமிலீஸ்ல வந்து விடுவாங்க அது வந்து அந்த ஃபேமிலி மெம்பர் பொறுத்துதான் இருக்கு ம் ஃபேமிலி ஹெட்டு இருப்பாங்கல்ல அப்பா ஹஸ்பண்ட்டு சப்போர்ட் பண்ணா எல்லாமே நல்லா இருக்கு
ஆமா ஆமா கரெக்ட் தான் உம் அப்புறமா கேக் வாங்க போலையா
இந்த இது கட் வாங் ஆமா இன்னக்கு ஈவினிங் போணுன்னு இரு
இங்க எப்பிடி இருக்கு கிளைமேட்டு ஆமா ஆமா வரேன் சொன்னேன் கிளைமேட் எப்டி இருக்கு
கிளைமேட் நல்லாதானே இருக்கு மழை பெஞ்சா கொட விரிச்சிகலாம்
கேட் நெனைஞ்சிருமே
அதா அந்த இதுக்குள்ள தானே இருக்
கூடையில அதா இது இருக்கும்ல கேப் இருக்கும்ல கூடையில
ஆமா அதையு கவர் பண்ணிக்கலா பாக்கலா ஈவ்னிங் மழை பேஞ்சதுன்னா வேணா போஸ்ட்பான் பண்ணிக்கலா இல்லன்னா வந்து போயிட்லா
போஸ்ட்பான் பண்ணா நாளைக்கு சண்டே இருக்கோமா கட
சண்டே இல்ல மண்டே போனும் இப்டியே தள்ளிட்டே போகும் போற கடைசி வரைக்கும் கேட்டே வாங்க மாட்டே
ம் சேரி சேரி போய் வாங்கலாம்
ம் வாங்கலா வாங்கலா அப்புறோம் நம்ம ஸ்கூல் டேஸ்லல்லா டைரி எழுதுணோம்ல அதெல்லா எடுத்து பாத்துட்டு இருந்தே நா
இந்த இருக்கா உன்ட அந்த டைரி இன்னுமா என்து எங்க போச்சுன்னே தெரியல
ம்
ம் அது நா மாரேஜ் ஆயி இங்க வந்ட்டே இந்த அப்புறோ தெரில பாக்கணு கேட்டு பாக்கணு அம்மாட்ட நா எழுதுனனா ஒனக்கு டைரி
ஆ தெரியலையே எனக்கு ஞாபகோ இல்ல
ம் இல்ல நீ வேற செக்ஷன் நான் வேற செக்ஷன் ஆச்சே டென்த்ல
நா குடுத்து கில்ஸ் பண்ணோ இல்லையா
யார் ஞாபகமு இல்ல எனக்கு ஃபோட்டோஸ்லா இருக்கு என்கிட்ட குரூப் ஃபோட்டோஸ்லா இருக்கு இடய் ஜெயில்ல தேடி பாக்கணு
ஃபோட்டோவே குடுக்கவே இல்ல தெரியுமா கடைசி வரைக்கு அந்த டென்த் ஸ்டாண்டர்ட்க்குல்லது ஆமா ஆமா நா வந்து போல அவுங்க செலப் பண்றப்போ எப்ப சொன்னாங்கன்னே எனக்கு தெரியல அப் ப்ப என்கிட்ட ஃபோன் கூட இல்லையா அப்புறமா போய் கேட்டா இல்லமா அப்டின்
சேரி சேரி டூவெல்துல
டூவெல்த் து இருக்கு
ஆ சேரி சேரி
அந்த பாந்தி அந்த பாதி மொகோ யாருன்னே எனக்கு மறந்து போயிட்டு டூவெல்
ஆமா ஃபோர் இயர்ஸ் ஆயிட்சுல ம் ஆமா ஃபோர் இயர்ஸ்சாயிச்சு
ம் ஆமா கரெக்ட் தா
சையின்ஸ் குரூப் எடுத்து இருக்கணும்ல நாங்க இன்ஜினியரிங் ஆ இன்ஜினியரிங் ஏதாச்சும் போயிருந்தா நாலு வருஷோ படிச்சிருக்கலா அது இல்ல ஃபோர் இயர்ஸ் படிச்சியிருக்கலாம் காலேஜி
ம் ஆமா ஆமா அது கூட கரெகட்டு தா ஆனா இன்ஜினியரிங்லா வந்து ஹோல்டே அப்டியே காலேஜ்லயே போயிடு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கு இருக் காலேஜ் கிட்ட கூட இருக்காதுல தூரோ இருக்கு அது போறதுக்கே ஒரு வழி ஆயிடுவோ நம்ம ஃபோர் இயர்ஸ்ல
ஆமா ஆமா அது மோஸ்ட்லி பாய்ஸ்க்கு செட் ஆகும்ல ஃபோர் இயர்ஸ்லா
அதுதா இன்ஜினியரிங் என்னமோ பண்றான் ஃபுல்டே அப்படியே போயிடு அவனுக்கு
அவனுகா கூட அப்டிதா ஃபோர் இயர்ஸ் இந்த வருஷோ லாஸ்ட் அவனுக்கு ம் ஆனா ஸ்கோப் இருக்கும்ல நறைய ஸ்கோப் அவுங்களுக்கு
ஸ்கோப் இருக்கு பட் எல்லாமே காம்படிஷன் ஹெவியா க்கும் வர்க் கடைக்கறதுக்கே அம்மா ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சோ போர் தான் இப்போதான் அவஙங்க சிஸ்டருக்கு எல்லா மேரேஜ் ஆச்சு கடன்ல பயங்கரமா இரு ப்பாங்க அந்த பையன் இப்ப வேலைக்கு போனாதா நல்ல வேல கிடைச்சுண்ணா அவ்னுக்கு மறுடி ஃபேமிலியே ரொம்ப இதுலதா இருக்கு
செரி செரி
கஷ்டப்பட்டு படிக்க வைக்றாங்க அவன
ம் அவன்ல யாருமே சயின்ஸ் படிக்கலல்ல
நீங்க எடுக்கல நா எடுக்கலான் தான் இருந்தேன் அப்புறொ யோச்சேன் வேஸ் ட் தான் எடுத்துட்டு எப்படியோ என்ன எதுக்கோ விட மாட்டாங்க வீட்லதா உட்கார வைப்பாங்க உம் அழுதுதான் போனு நம்ம காமஸ்தக தா நம்ம எல்லாம் ஒரு கேங்க சேந்தோம்
ஆமா என்ஜாய் பண்ணோ ம் டாப்பர் கூட ஆன முடிஞ்சிச்சு இந்த சயின்ஸ் குரூப்ல வந்திருக்க முடியாது
உம் கரெக்ட் தான்
ம் லாஸ்ட்ல எழுந்திருப்போம் லிஸ்ட்ல
சரி இப்ப என்ன சமைக்க போற நீ இதா பிரியாணி வச்சுக்கிறேலே ம் நா போய் சமைக்கணு ஏதாச்சு
ம் செரி அப் அப்றமா கால் பண்ணவா ஆ ஓகே ஆ ஆ ஓகே பாய் ம்